வணக்கம் தோழி அதனால அ அ முந்தைய இதுல பகிர்ந்தீங் தோழி ரொம்ப கவலையாவே இருந்துச்சு இருந்தாலு அந்த அவுங் உள்ள சுத்தி நடக்கறவங்க வந்து உங்க கூட வந்து கஷ்டோ நஷ்டோ எல்லாத்துலயு வருவாங்களா
கண்டிப்பா வரமாட்டாங்க தோழி அதுனால தா இப்பல்லா நா கண்டு க்கிறதே இல்ல எனக்கு என்ன தோணுதோ அத பண்ணிட்டு போயிடுறது நா அங்க வந்து உங்ககிட்ட வந்து கை நீட்டி காசு வாங்ள எ நா ஏதோ கஷ்டப்பட்டு எதோ ரெடி பண்ணிட்டு நா போய் காமிச்சுட்டு வர எனக்கு என்னன்னா பயம் தோழி கொஞ்சோ நம்ம காமிச்சு ட்ட நல்லது இல்லனா முத்தி போய் காமிச்சா நா என்ன தோழி பண்ணுவே இன்னு எனக்கு செலவு அதிகோ அவனு ஒடம்பு அளவுல மனது அளவுலையு கஷ்டப்படுவாப்புல அதுக்கு நம்ம மின்னாடியே காமிச்சு சரி பண்ணிக்கிறது நல்ல ப்படி தான தோழி என்ன பொறுத்த வரைக்கு நா அப்படிதா தோழி யோசிப்பே ஏன்னா அ எப்படி சொல்ற இவருக்கு இந்த இந்த கொரோனா காலகட்டத்தில எல்லா கொரோனாலா இங்க வந்திருக்கு தோழி அதுனால இவருக்கு வந்து பாத்தீங்ன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மி டக்குன்னு ம் டக்குன்னு எல்லாமே வந்து ஒடனே ஒடனே அவருக்கு அஃபெக்ட் ஆயிடு தோழி அதனாலயே கொஞ்சோ பாத்து வச்சுக்கிறது குடுக்கறதும் பாத்து பாத்து கொடுக்கறது நெறைய வெளி ஃபுட்ட வெளி ல உள்ள ஐட்டம்ல்லா வாங்கி தறது கெடையாது தோழி முடிஞ்சளவுக்கு நானே செஞ்சு தரதுண்டு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏன்னா எதுக்காக சொல்றன்னா இப்ப உள்ளதுல வந்து செலவு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே இருக்கு இப்ப என்னுடைய கொழந்தை மே ஒரு சின்ன நிகழ்வு தா இத நா சொல்ற கேளுங்க சாதாரணமா அத்தை வீட்டுக்கு போகும்போது கை வந்து தவறி அந்த பலூன்ல விழுந்ததுதா தோழி
அ அ
பிள்ளைக வந்து என்னா பண்ணிட்டு கொழந்தைக்கு வந்து மூட்டு வந்து கொஞ்ச நகந்துட்டு அப்டியே நகர்ந்தத வந்து நா அந்த என்ன சேடு சொல்றாங்கல்ல அந்த எண்ண சைடு போய்னா கூட அத சரி பண்ணி கரெக்டா வச்சு ஒரு ரெண்டு நாளு எண்ண கொடுத்துருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா நா அந்த சைடு போல தோழி ஆர்த்தோல வந்து டாக்ட்ர போய் பாக்க போயிட்டோ தோழி எலும்பு முறிவு டாக்ட்ர அவர்ட காம்ச்ச உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு உடனே வந்து மாவு கட்டு போடுனு சொல்லிட்டாரு தோழி
ஓ அ
ட்டுல பாத்தீங்ன்னா நம்ம மாவுகட்டே போடகூடாது
ம் ம் ம்
வந்து எ கொழந்தைக்கு நா காம்சடுக்கு அப்புற தா எனக்கு தெரியு போயும் போயு ஜாய்ண்ட்ட அவர எடத்துல யாருமே வந்து மாவுகட்டு போட மாட்டாங்க எதுக்கு போட்டீங்க அப்டின் சொல்ட்டு திட்னாங்க தோழி அது ஒரு பதினெட்டு நாள் வச்சிருந்தது அந்த பொசிஷன் வந்து தப்பாவே யே போயிட்டு அது பாத்தீங்கன்னா அதனால பாத்தீங் ன்னா சரின்டு அங்க நியர்ல உள்ள டாக்டர்ட்ட நாங்க காம்சோ மருத்துவ ட அவர் என்னா பண்ணிட்டாருனா இந்த மாரி சொல்டாரு என்னன்னா பதினெட் நாளு இருக்கட்டு அதுக்கப்புறோ நீங்க வந்து கட்ட பிரிச்சுக்குங்க அப்டின் சொல்ட்டு சொன்னாரு நாங் கூட அதுக்கு சொன்ன இந்த மாரி பதனெட் நாள் கழிச்சு பிரிச்சுக்கலாமா மாவுகட்டு ரொம்ப நாளு இருக்கக்கூடாது அப்டினதுக்கு அ ஓகே நீ செரிங்க பாத்துட்டு வாங்க இல்லனா பிரிச்சு உட்றேன நா அதுக்கு முன்னாடியே போயி கொழந்த வந்து ரொம்போ உறு த்துற மாரி இருக்குன் சொன்னா அதனால போயி கட்ட அவிழ்த்துட்டு வந்துட்டோ தோழி அவுத்துட்டு வந்த ஒனே பாத்தீங்கன்னா அந்த கைய்ய வந்து அந்த அப்டியே அந்த கழுத்தோட வச்சு கட் டு போட்டாங்க கைய நெஞ்சில வெச்சு அது போட்டது அதுக் கந்த கையே எறங்கல அ தோழி கா கை மடக்கியே இருக்கு கை நீட்ட முள்ள புள்ளயால
ஆ ஆ
தோழி கொஞ்ச அப்புற எண்ணெ சைடு போனோ தோழி அதுவு சரியாவுல அதுல போய்ட்டு கொஞ்சு வெயிட்டு தூக்க சொன்னாங்கன்னு வெயிட்டு தூக்கணு எலும்பு என்னன்னா த முற்றுல உள்ள எலும்பு மூணா பிரிஞ்சுட்டு
ம் ம் ம்
பிரிஞ்சோன்ன பாத்தீங்கன்னா ப்ரெச்சனை ஆய்ட்டு அடிபட்டு ஒரு ஒ ரெண்டு மாசமா இதுக்காகவே அலஞ்சிருக்க தோழி மேலு மேலு அந்த கையில ப்ரெச்சனைகள் தா வந்துச்சே தவிரது சரியாகல சாதாரண ஒரு மாவு கட் டு போட்டு தப்பானதுனால அதுக்கப்புறம் மாவுக்கட்டு போட்டவங்கள்ட்ட போய் நம்ம சண்ட போட முடியுமா தோழி நமக்கு வந்து நம்மளுட குழந்தைகளு தா நமக்கு முக்கியோ அவங்களோட போயி ஆர்க்யூ பண்ணி எனக்கு எந்த பணமோ எது கடையாது நேரந்தா வேஸ்ட்டு அதனால என்ன பண்ணிட்டே தோழி கோய்ம்த்தூர்ல பெரிய எலும்பு முறியலு டாக்டரு மருத்துவர் இருக்காங்கன் சொன்னா அங்க கொண்ட காம்ச்சு பாத்தோ தோழி ஏற்கனவே லேட்டா தா வந்திருக்கீங்க சிகிச்சை வந்து உங்களுக்கு லேட்டா தா சரியாகு அப்படிங்கற த மட்டு சொன்னாங்க தோழி ஆனா சரி பண்ண வாய்ப்பு இருக்குன் சொன்னாங்க ஃபு ஹண்ட்ரடு பர்சன்ஜு இது சரியாவுனா சரி பண்ண வாய்ப்பு இருக்குன் சொன்னாங்க தோழி சேரின்ட்டு சரி பண்ற கு ஒரு சின்ன வந்து அறுவை சிகிச்சை பண்ணாங்க தோழி மூட்ல எலும்பு எல்லாமே மூணா பிரிஞ்சுட்டு அப்டிங்கறது அந்த எலும்ப சேர்க்கறதுக்கே ஒரு வருஷோ ஆய்ட்டு தோழி
சோ
இப்ப எல்லாமே சேந்துட்டு தோழி கிட்டத்தட்ட ஒரு அம்பது பர்சன்டேஜு கை மடிஞ்ச கைய வந்து எண்பது பர்சன்டேஜு வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்திருக்காங்க எனக்கு ஹாஸ்பிட்டல்னால இப்ப இன்ன ஒரு இருவது பர்சன்டேஜு ஆ இன்னு ஒரு இருவது பர்சன்டேஜு இருக்கு தோழி அந்த இருவது பர்சன்டேஜு சரியாய்ன்னா கொழந்த வந்து தொட அளவுக்கு நல்லா ஸ்டெய்ட அடென்ஷன்ல நிப்போல அந்த அளவுக்கு வந்து கைய தொட முடியு இப்ப அதுக்காக தா ஒ ரெண் ண்டு வருஷமா தோழி ரொம்ப கஷ்டோ
ம் ம்
வச்சு கிட்டு இந்த கொழந்தையால எழுதவு முடில ஸ்பீடா கொழந்த வந்து ஆறாவ்து படிக்கிறா பாப் பா பெரிய பாப்பா இதனொடையே வந்து ஸ்கூலுக்கு போறது எனக்கு அது ஒரு எடத்துல நி க்கும் போது அது கம்பர்டபுளா இல்ல எல்லா புள்ளைகள் நிக்கும் போது இவளோட கை மட்டு கொஞ்சு லை ட்டா டிஃப்ரெண்டா தெரியிர மாருக்கா அதனால பெண் குழந்த இல்லையா நமக்கு வந்து மனசு வந்து எனக்கு கஷ்டமாவே இருக்கு அதனால பாரு எது கடந்தா லு பரவால்லனு செலவானாலு பரல யாரு சொன்னதயு கேக்கல நாங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல தா கொண்டோய் காம்ச்சோ தோழி
நல்லது தோழி இல்ல தோழி இது இப்படியே வுட்ருந்தா எவள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்ருக்கு
கண்டிப்பா தோழி இப்ப அடுத்த மாதோ எ கொழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த உள்ள வச்ச அந்த சின்ன ஆணி மாரி இருக்கு அத வந்து எடுத்துருவாங்க அத எடுத்ததுக்கு அப்புறோ கொஞ்சு பிசியோ வந்து கொஞ்சு கடுமையா குடுப்பாங்க அடுத்து அது குடுத்ததுக்கு அப்பறோ அது எப்பனா இந்த காலாண்டு விடுமுறை வருல
ஆமா ஆமா
செஞ்சோமுனா கொழந்தை ஒரு பத்து நாளு வந்து ஓய்வெடு ப்பாங்க நம்பளு கொழந்தைங்க கூட இருக்கலா அப்படின்ட்டு அத கொஞ்சு தள்ளி போட்ருக்கோ தோழி எதுக்காக சொல்றனா தோழி ஏ அன்னைக்கு அடிப்பட்டது வந்து அவேங்க அத்த வீட்லதா அடிப்பட்டாங்க அன்னைக்கு அடிப்பட்டதனமா அழச்சு கொண்டா அவுங்க வீட்டுக்குதா போயிருக்கோ அழைச்சு கொண்டோய் உ புள்ளய யாரு பாக்க வர்ல தோழி எல்லாமே நானே தா பாத்துகிட் ட எதுக்காக சொல்றனா இந்த உறவுகள்ங்கிறது வந்து கஷ்டத்துல வரமாட்டாங்க நம்மள்ட்ட காசு
ம் ம் கண்டிப்பா அப்படிதா தோழி இப்ப நெலம இரு து ம்ச் இப்ப எங்கலயே எடுத்துக்கோங்க மின்னாடி நல்லா இருந்தோம் இப்ப ஒடைந்து வி எம்மா அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்க மின்னாடி பேசாம பின்னாடி பேசு றது அது பாத்தீங்கன்னா எங்கள்ட்டயே திரும்பி வருது அதெல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி ந ய நா அதனாலயேதா தோழி அதனாலயுன்னு மட்டுமில்ல அதுவு கூட ஒரு காரணம் ஆனா என் பு ள்ளய நாம் பாத்தாகனும் தோழி அதற்கு நம்ம வேலைக்கு போணு தோழி நம்ம சொந்தக்கால்ல நின்னாதா நாலு பேரு நம்பள மதிப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏனா அந்த கை அடிபட்டது எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் தோழி ஏனா ரெண்டு வருஷமா இருக்கட்டு ம் கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது தோழி இன்னைக்கு ஆப்ரேஷன் பன்னி சர்ஜரி பண்ணி கொண்டாந்து வீ ட்ல வெச்சிருக்காங்க அவுங்க அத்த இன்னு வந்து யாரையு கேட்கல என்னுடைய மாமியார்ன்ட்டு இருக்கு க்காங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டா இல்ல என்னுடைய கொழந்த கொழந்தய வந்து ரெண் ஒரே ஆளா என்னுடைய கணவரு அலுவலகத்துக்கு போய்ருவாரு நா இந்த வண்டி இருக்கறதுனால இரு இரு சக்கர வாகனோ வெச்சிறுக்கிறதுனால என்னுடைய கொழந்தய ரொம்ப கஷ்டப்பட்ட இதுக்கு ரெண்டு வருஷமா என இதே ஆகல இப்ப இன்னமு கடவுள்கிட்ட வந்து என்ன வேண்டி இருக்கனா எப்டியாவது அந்த கைய மட்டு சரி ஆயிட்டா போது வேற எதுவு வேண்டா நமக்கு பணங்கா கலா அடுத்த ச்சோ ஆனா இருந்தாலு அந்த நிம்மதிங்கிறது வந்து கண்டிப்பா வேணு இந்த உறவுகள்ட்ட நெறயா இவன் ரொம்ப பெரிய கவலத் தோழி எனக்கு ஏனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல உன் கொழந்தைக்கு மருத்துவ செலவுக்கு நீங்க சென்னைல போய் காமிக்கிறாங்க என்ன சென்னை இல்ல தோழி அமெரிக்கா போய் வந்து காமிக்கிற மாரி இருந்தாலு ப நம்மள்ட்ட வந்து நம்ம கொழந்தைக்களுக்காக போறோ கடன் வாங்கிட்டு போறான்
ஆமா ஆமா கண்டிப்பா நா என்னா தோழி பண்னேன் எங்க அக்காதா எனக்காக பாத்தாங்க தோழி பெரி க்கா நீங்கெல்லா ஏன் வரீங்க அதுதா என்னோட கேள்வி நா பாத் நா சரி பண்ற சொல்லி என் புள்ள நல்லா இருக்கனு தோழி அடிக்கடி அடிக்கடி ஜொ சளி ஜொரோ சளி, ஜொரோ இது ரெண்டுத்துக்காக மட்டுந்தா நா வந்து வீசிங் இது மூணுத்துக்காக மட்டுந்தா தோழி நா மருத்துவர் கிட்ட போவ வேற எந்த பிரச்சனையு இருக்காது போம்போதெல்லா டெஸ்ட் எடுங்க டெஸ்ட்டு எடுங்கனா பொழுதுதனைக்கு அந்த புள்ளய போட்டு நா அழுத்தி பிளட் எடு க்கிறது இந்த மாரி பண்ணிட்டு இருக்க முடியுமா தோழி இப்ப அங்க போய்தா எனக்கு கொஞ்சோ வெவரோ தெரிஞ்சுது இது வந்து அவருக் கு அந்த அலர்ஜினாலதா இவ்ளோ பிரச்சனயு இருந்திருக்கு இப்ப அந்த அலர்ஜிக்காகதாஊ தோழி மருந்து குடுத்துருக்காங்க இப்ப எவ்ளவோ பரவால தோழி அதற்காகவே நான் பாத்தீங்கன்னா அவருக்கு பயந்துகிட்டு அ ரொம்ப அந்த பொய் கண்ட்ரோலா எதுமே குடுக்காமலயே வெச்சிருந்த நானு பயந்து பயந்துகிட்டு இப்பப்ப அவுங்க என்ன சொல்றாங்க டாக்டர் இன்ட் சொல்லி அமிச்சது குடுங்க பயப்படாதீங்க நா ஒரு நல்லா ஆயிடுவாரு இதனால மட்டுந்தா அவருக்கு இப்டி இருந்தது பசி எடுக்காது சாப்ட மாட்டாரு மின்னாடி எல்லா பசிக்குதுன்னு ஒரு வாய தொறந்து சொல்றது கெடயாது இப்ப எனக் குடுத்து எனக்கு எவ்ளோ ப்போ அவர்ட்ட நெறயா வேறுபாடு தெரியுதுங்கிற
ஆ இப்ப என்ன தோழி நானு கேக்கறே எனக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு தோழி எனக்கு இருமல் பாத்தீங்கன்னா இருமலே நிக்கவே இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா மருத்துவர் மருத்துவரா மாத்தி மாத்தி அப்டியேதா போனோ இப்ப கடைசியா ஒரு டாக்டர் வந்து டயாபிட்டிஸ் டாக்டர்ட்ட போய் காமிச்ச ஒன்ன அவரு சின்ன கேப்சூல் மாரி கொடுத்தாரு அந்த இதுல போட்டு நம்ம சுவாசத்துல இருந்து இழுக்கறது
ம் ம் ம்
அது குடிச்சு பரவால்ல ஆனா சில உணவுகள் எனக்கு ஏற்காத உணவுகள் எதாவது உள்ள போனா இருமல் வருது அது எந்த உணவுன்னு எனக்கு சரியா தெரிய மாட்டுகுது
அது நீங்க நோட் பண்ணி பாருங்களே தோழி நீங்க சாப்பிடும்போது என் எது சாப்ட்டா வருதுன்னு அத வெச்சு நீங்க இனி அடுத்த வாட்டி அந்த மருத்துவர்ட்ட
ஏ அந்த உணவு நா அப்படின்னா ஒரு நாள் சாப்பிட்டா ஒத்துக்குது ஒரு நாள் சாப்டா ஒத்துக்க மாட்டது எனக்கு எதுனே என்னால கண்டுபிடிக்க முடியல இப்ப இப்ப எடையில இந்த தலைக்கு குளி க்கிற நேரங்கள்லல்லா பாத்தீங்கன்னா மூணு நாள் நல்லா இருக்கு எண்ண தேச்சு குளிக் களா நார்மலா இருமல் வந்துருது இப்ப திடீர்னு பாத்தா என்னை ரெண்டு ஒண்ணுல ஒரு எலுமிச்சை பழத்துல போட்டு சப்ஜா சீடு போட்டு ஜூஸ் கொஞ்சுண்டு குடிச்சிட்டே அதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா காதெல்லா அடைக்கற மாரி இருக் ஏதாவது உள்ள தேவ ஏதாவது போனாலே ஒத்துக்க மாட்டேது
நீங்க சப்ஜா சீடுங்கிறது குளிர்ச்சி உங்களுக்கு பத்தாததுக்கு லெமன்ல வேற எலுமிச்சம்பழத்துல வேற போட்டு குடிச்சிருக்கீங்க அது வந்து உங்களுக்கு சில பேருக்கு ஒத்துக்காது தா பண்ண தா செய்யு கண்டிப்பாக அது சில சில பேருக் வாரத்தில ரெண்டு நாள் எடுத்துக்கலா சில பேர் டெய்லியுமே எடுத்துப்பாங்க தோழி இப்ப என்னெல்லா பாத்திங்கன்னா நா டெய்லி எடுத்தாலு எனக்கு ஒன்னு ஆகாது இப்ப நீங்க இப்ப அந்த இதெல்லா கொஞ்ச நாள் தவிர்த்துக்கோங்க தோழி கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் நீங்களே அவர்ட்ட மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு சாப்புடலாமா ஆனா எல்லா தா சாப்பிடணு கேட்டுக்கட்டு நீங்க பண்ணுங்கதோழி ஆனா இது ஒரு இது போட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்கள தோழி இத நாளு ச் இப்ப இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கீங்க இதனால தானே இப்படி வந்திருக்கு ஒடனே இந்த இது தெரியதுல அதெல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தோழி நீங்க
அதாசொல்லிட்டா தளியு சளியு இருக்கு அந்த சளி வந்து பாத்தீங்கன்னா இருமலு போது பாத்தீங்கன்னா ஒரு ஆலோ வேற ஜெல் இருக்குல சோத்துக்கத்தால ஜெல்லு அது மாரி சில நேர வருது தோழி அதுவே எனக்கு பயமா இருந்து நான் லங்ஸ் டெஸ்ட் சி டி எல்லா எடுத்து பாத்துட்டே எல்லாமே நல்லாதா இருக்கு லங்ஸ்ல்லா நல்லா இருக்கு அப்பிடுனுட்டாங்க சலைவா டெஸ்டு சளி டெஸ்டு எடுத்து பாத்தே ஒன்னும் நெகிட்டிவலா எது இ எல்லாம் நல்லதா இருக்கு அப்படிக்கிறாங்க ஆனா இருந்தாலு உள்ளக்குள்ள சின்னதா ஒரு பயம் மாரியே இருக்கு தோழி ம் ஏன்னா சில இரும்பல்கல்ல நேர போது பாத்தீங்கன்னா ஒரு மாரி கொமட் டலோடு வரும்போது சில நேர அப்பப்ப நா டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்க முடி மா நமக்கு இல்ல நாம ஆனா உணவு வகைகள் பாத் இப்படியே தா டெய்லி யாரு வீட்டுல எப்படி சாப்பறாங்கு தெரியாது எங்க வீட்ல வந்து மூணு வேல காலை உணவு வந்து நமக்கு காலையில ஓடுறதுக்கு ஏத்த மாரி உணவுகள் வந்து புரோட்டீனா இருக் ட்டும் நார் சத்தா இருக்கட்டு எல்லா கலந்த ஒரு சாப்பாடு தா சாப்பிடுறோ எங்க குடும்பத்தி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மெளிதான உடல் இருக்கறதுனால எல்லாருமே உடல் மெலிதா இருந்தா கூட ஆரோக்கியமா இருந்தா
ம் கண்டிப்பா தோழி என்ன பொறுத்த வரைக்கு குண்டா இருந்தாதா இதா இருக் அப்படிலா இல்ல தோழி ஒல்லியா இருந்தாலு நீங்க ஹெல்தியா இருக்கீங்களா ஸ்ட்ரென்தா இருக்கீங்களா அது போதும் தோழி எனக்கு அப்டிதா தோழி நானும் பாப்பேன் என் பிள்ளைக்கல்லாம்
கண்டிப்பா தோழி இப்ப குழந்தைகளோட எடையுமே வந்து கம்மியாருக்குன்னா போன் வெயிட்ல இருக்கு உங்களுக்கு வந்து எலும்புல வந்து வெயிட்டு இருக்கு அது மாரி குழந்தைகளும் போ எலும்புல வெயிட் இருக்காங்க சதை வந்து சதைங்கிறது வந்து அந்த எழும்ப
ம்
ம் அதனால பாத்தீங்கன்னா தோழி எல்லா விஷயங்களுமே நம்ம பாத்து பாத்து செய்ய வேண்டியதா இருக்கு ஆ அதுக்கு சொல்ல வரேன் இந்த அலர்ஜி அலர்ஜியா தா இருக்கும்ங்கிறாங்க நா சித்தாலயு கொண்டா
ம் ம் ம் நீங்க எனக்கு தெரிஞ்சு ஹோமியோபதி காமிக்கலாம்ல தோழி அங்க போனீங்ன்னா உ லேட்டா தான் கியூர் ஆகும் ஆனா அ சரியாகறது உங்களுக்கே தெரியு உங்க உடம்புலயே தெரியு தோழி எங்க பெரியமாக்கு தொட்டத்துக்கு இருமல் அந்த இரு மல் சளி இருமல் வந்தா நிக்கவே நிக்காது தோழி பத்து
அடுத்த பதிவுல நம்ம அடுத்த பதிவுல பேசோ நன்றி தோழி நன்றி